வணக்கம் தோழி
ஆ வணக்கம்
வணக்கம் தோழி கேக்குதுங்ளா
ஆ கேக்குது சொல்லுங்க
ஆ சாப்ட்டீங்ளா தோழி
ஆ இல்ல இனிமேல்தா நீங்க
ஆ சாப்ட்டேங்க தோழி
ஓகே
ஆ இன்னைக்கு என்னாத் தலைப்புன்ட்ல நம்ப பேசப் போறோந் தோழி உங்ளுக்கு எதாச்சு
நம்ம நார்மலாவே பேசிக்லா
ஓ சேரிங்கத் தோழி நார்மலானா எதப் பத்தீங் தோழி இன்னைக்கி என்னா சாப்ட்டீங்க
ஆ இன்னைக்கி இனிமேல்தா சாப்பின்னுன் சொன்னனே நீங்க என்ன சாப்ட்டீங்க
ஓ நாங்க பாத்தீங்கனா தோச அப்றோ பீன்ஸ் சாம்பார் அது சாப்ட்டே அது ரெண்டுதா
வேற எது ஸ்பெஷல் இல்லையா
அ இன்னைக்கி எது ஸ்பெஷல் இல்லைங்கத் தோழி நாளைக்குதா எதாச்சு செய்வாங்க வியாழன் வெள்ளி அது மாரிதா
ஓகே
நீங்க அ ஃப்ரெண்டுங்களோட வெளிய எங்கியுப் போக மாட்டீங்ளா தேநீர் குடிகத்துக்கு அந்த மாதிரி
ஆம் போவே போவே ஃப்ரெண்ட்ஸ்சுங் கூட எல்லா நல்லாதா சுத்துவே நெறைய ஃப்ரெண்ட்
ஓ ஓ சேரி சேரி
நீங்க எப்டி
நம்ம நம்மளுக்கு ஃப்ரெண்டுங்க அதிகந்தா எப்பியிமே ஃப்ரெண்டுங்களோடதா சுத்திட்ருப்போ
ஓகே ஓகே
அதே மாரி பாத்தீங்னா தேநீர் கடைகள்லதா பாதி நேரோ பொழுது கழிப்போ
ம்
மீதி நேரோந்தா வீட்டுக்கு போவோ
ஓகேங்க
ம் நீங்க உங்ளுடைய பொழுதுபோக்கு எப்டி தோழி இருக்கு ஒரு நாளைக் ஃபுல்லா நீங்க என்னாப் பண்ணுவீங்க எப்டி எல்லா போகு உங்ளுக்கு அந்த நாள்
ஆ சொல்றா மாரி எதுவு இல்ல ஆ ஜஸ்ட்டு ஃபோன் யூஸ் பண்றது அப்றோ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரீயா இருந்தா ஃப்ரெண்ட்ஸ்சுங் கூட பார்க்கு அந்த மாரி போய் விளையாட்றது
ம்
அந்த மாரிதா இருக்கும் ஸ்பெஷலா எது இருக் க்காது கொஞ்சம் போரிங்காதா இருக்கும்
ஓ செரி செரி நக்கம் புரிது அ உங்ளுக்கு புடிச்ச பிளேஸ்சு நம்ம பாத்திங்னா நார்மலாவே காலைலருந்து கொஞ்சோ வேலைகள் அதிகமா இருக்கு ஒரு வேலய முடிச்சுட்டு அது அ எப்டி பாத்தீங்னா காலைல ஒரு முற மாலை ஒரு முற தேநீர் கடைகளோட ஃபிரெண்ட்ஸுங்களோட எல்லாரு ஒன்னா வருவோ ஒன்னா வந்து கொஞ்சோ நேரோ தேநீ டீ கடை டீக்கடைல தா ஒக்காந்து பேசிட்டு டீ குடிச்சிட்டு அந்த மாரி டைம் பாஸ் பண்ணுவோ
பாய்ஸ்னாலே இப்டிதா ஜாலியா இருப்பீங்கல்ல
அ இல்ல அந்த ரெண்டு கால மட்டுந்தா கொஞ்சோ ஃப்ரீயா ஜாலியா பேசிட்டு இருப்போ அதுக்கப்றோ பாத்தீங்னா ஃபுல்லா வேல இருக்கு காலைல நாலு மணிலந்து ஆ தொடர்ந்து வேலைகள் இருக்கு இல்லைங்களா
செரி சேரிங்க
ம் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு வேல இருக்கு இங்க வேல இல்லன்னா அவங்களோட போய் வேல செய்ற மாரி இருக்கு அவுங்க எதாச்சு ஒரு வேல வச்சிரு ப்பாங்க வெளிய போறது அந்த மாதிரி எதனா ஒரு வேல இருந்துகிட்டே இருக்கு வேல இல்லாமலா இருக்காது அத தாண்டி நாங்ளா இந்த ஒரு ரெண் டு வேல மட்டு நாங்க ஃபிரீ பண்ணிட்டு எல்லா ஒன்னா வந்து டீ குடிச்சுட்டு பேசிட்டு போறது மட்டு பண்ணுவோ
ஆ ஓகே ஓகே உங்குளு க்கு எதாச்சு ட்ரீம்ஸ் இருக்கா எங்யாது போணு இது பண்ணு அது பண்ணனு அப்டின்னு
ம் எனக்கு ட்ரீம்ஸ் நறையாவே இருக்கு ஃபாரின் போனுன்ற ஆச
ஓகே
ம் வேலைக்கெலா இல்ல சும்மா டூரிஸ்ட் ரோம் போணுனு ஆச இட்டாலி அங்க ஒரு ரோம் போனுன் சொல்ட்டு ரொம்ப நாள் ஆச ஒரு முறயாச்சு போயிட்டு வர னு அப்டின்ற மாதிரி
ம் ம்
ம் ம் அதனால அந்த ஒரு எடத்துக்கு போயிட்டு வந்துட்ணுனு ஒரு லட்சியத்தோட அதுக்கான வேலைகள் ஈடுபட்டுட்ருக்கே
ரோம்க்கு போணுன்னு லட்சியம்
ம் கண்டிப்பா
ஓகே ஓகே
ம் உங்குளுக்கு புடிச்ச சாப்பாடு ம் நமக்கு பாத்திங்னா ஆ
ஆ சொல்லுங்க
சொல்லுங்க சொல்லுங்க நீங்க சொல்லி
ஆ சொல்லிட்டனே ஃப்ரைட் ரைஸ் அதுதா
அது ஒன்னு மட்டுந்தா சாப்ட்டீங்ளா என்னங்க
சாப்புட்றது சாப்டுவே பட் எங்யாச்சு ஹோட்டல் ரெஸ்டாரன்ட் எங்க போனாலு ஃபஸ்ட் டு ஆட்ரு அதுதா பண்ணுவே
ஓ செரி செரிங்க தோழி
ஆ
நம்ம ஃபிரீயா இருக் நம்ம ஃப்ரீயா இருக்ற டைம்ல ஃப்ரெண்ட்ஸுங்களோட எங்கயாச்சும் வெளிய போவோ. நம்போ ஊர் சுத்தி நெறய இந்த வாட்டர் ஃபால்ஸ் அப்றோ ஹில்ஸ் ஸ்டேஷன்ஸ் இந்த மாரி நெறய இருக்கு அதனால அங்கல்லாம் போயி ட்டு சுத்தி பாத்துட்டு அங்கயே சமச்சு சாப்டுவோம் குளிப்போம் இந்த மாரில்லாம் பண்ணுவோம் அதே மாரி
இப்டிலாம் லைஃப் இருந்தா இன்னும் கொஞ்சோ ஜாலியா இருக்குமே
ஜாலியாதா இருக்கும் ஆனா ஒ ச் நாங்களா அத ஏற்படுத்திக்றதுதா
ம் நாங்களா ஏற்படுத்திக்றதுதான் ஏன்னா வாரம் ஃபுல்லா வேலன்றதுனால அந்த வாரம் ஃபுல்லா நாங்க எந்த ஒரு இதுவும் இது பண்ண மாட்டோம் வேலய இப்போ அந்த மாரி பாத்தீங்கன்னா சனிக்கிழமயில வேல இருந்தா அத அத பாக்க போய் டுவோ அந்த நாள் வந் து நாங்க நாங்க என்ன பிளான் பண்ணிருக்கோம்னா அந்த வீக் பைவ் டேஸ்னா அந்த ஃபைவ் டேஸ் எவ்ளோ ஒர்க் இருந்தாலும் அந்த ஒர்க்ல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் ஆனா சாட்டர்டே சண்டே ஆ எந்த ஒரு வேலயும் செய்ய கூடாது நமக்கு அன்னக்கி என்னான் ல்லாம் புடிச்சிருக்கோ என்னன்னா நம்பளோட வேலகள் என்னானென்ல்லா இருக்கோ அதெல்லாம் போய் பாக்கணு பிரெண்ட்ஸுங்களோட ஊர் சுத்றது படத்துக்கு போறது ரெஸ்டாரண்ட்ங்கள எங்கன்னா போய் தேடி என்னென்ன சாப்பாடு நல்லா இருக்கும்ன்னு போய் சாப்புட்டு வர்றது இந்த மாரி விஷயமெல்லாம் புடிக்கும் இதோ இந்த சொன்னனே ஹில் ஸ்டேஷன்ஸ் இந்த மாரி எங்க எங்கெல்லா போனும்னு தோணுதோ அங்கெல்லா போயிட்டு வரணும்
ச்சு எடுத்தா தா அப்புறோ லைஃப்பே வெறுத்தா மாரி ஆயிருல
ம்ம் அதனால அந்த இதுல பண்ணுவோம் அது ஒரு சில டைம்ல பாத்தீங்கன்னா அந்த நாட்களும் வேலைகள் அமஞ்சிடுது ஒரு சில நேரங்கள்ள அப்டியே ஓ போது இடே
ஆஹ ஓகே- ஓகே
பெருசா சொல்லிக்ற மாரி
ஸ்னோ ஒங்களுக்கு வேற என்ன சாப்ட பிடிக்கும் ஃபேவரெட் டிஷ்னா
நமக்கு ஃபேவரெட் டிஷ்னா சந்தக்கறி சாப்பாடு தான் ரொம்ப புடிக்கும்
நா ஓகே
ஆ அதுதான் ரொம்ப விரும்பி சாப்டுவோம் நாங்க ப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மோஸ்ட்லி அந்த மாரி கடங்க ளதான் தேடி தேடி சாப்டுவோம்
ஆ ஓகே ஓகே நாங்க சிட்டில இருக்றதுனால அந்த மாரி ஃபுட்ல்லாம் கொஞ்சோ ரேராதான் கடைக்கும் கடைக்கவே கடைக்காது
ஆ -ஆ இல்லங்களே எங்கள்ள வந்து அத் தெரியும் இல்லீங்களா சந்தக்கரின்னா என்னாது
சந் தெரியாது
ஆ சந்தகரின்னா பாத்தீங்கன்னா இங்க வாரத்துல ரெண்டு நாள் சந்த போடுவாங்க மாசத்துல சாரி வாரத்துல ரெண்டு நாள் அது இப்ப மாசத்து
கோழிய சாப்படுறதா
சந்த சந்த
ஓகே மார்க்கெட் மார்க்கெட் போடுவாங்க சண்டே ஓகே அதுவா
ஆமா அது வந்து மந்த் ஆ மாசத்துக்கு ரெண்டு முற போடுவாங்க அப்போ பாத்தீங்கன்னா எல்லாமே சேல்ஸ் பண்ணுவாங்க ஆடு மாடு கோழி ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு அப்புறம் பாத்தீங்கன்னா சீட்ஸ்ஸு கிரென்ஸு அந்த மாறி நெறைய சேல்ஸ் பண்ணுவாங்க அந்த மாறி பாத்தீங்கன்னா ஸ்வீட்ஸ் ஸ்டால்ஸு இருக்கும் அதுல
ம் போயிருக்கேன் ஆனா உள்ள போய் பாத்ததில்ல ஃபேமிலில பேரண்ட்ஸ் மட்டுந்தான் போயிருக்காங்க
சிட்டில நடக்கறதெல்லா ஒண்ணுமே இருக்காது நீங்க வில்லேஜ் சைடு போனீங்கன்னா அந்த மாறி நெறைய பாக்க முடியு
போல நா நா வந்து கொஞ்சோ தூரமா தள்ளி தா போனோ
ம் ம் அங்க போனீங்கன்னா அங்க கொஞ்சோ நல்லா இருக்கும் எல்லாமே கிடைக்கு நம்ப என்னென்னா தேடுறோமோ எல்லா விஷயமே அங்க கெடைக்கும் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அ இந்த மாறி விஷயங்கள் கெடைக்கும் போது இந்த சந்தக என்னான்னா இங்க அந்த பொருள் எல்லா எடுத்துட்டு வந்து விக்கிறாங்க இல்லைங்களா அவங்களால போயி த்தீங்கன்னா வெளில எல்லா போய் சாப்பிட முடியாது ஏன்னா கடைகள் எல்லா கொஞ்ச தூரமா இருக்கும் ஒரு சில டைம்ல கடைகள்லா இருக்காது அந்த மாறி எல்லா ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அங் கியே அந்த எடத்துலயே ஒரு கா ஒரு கட மாறி எப்படின்னா ஓல குடிச போட்டு ஷட்டர் மாறி போட்டிருப்பாங்க ஷட்டர் மாறி போட்டு என்ன செய்வாங்கன்னா ஆ அடுப்பு வெறகு கட்ட அடுப்புல ஒரு முழு ஆட்ட உரிச்சி அதுல இருக்கக்கூடிய எல்லா டிஷ்ஷூமே செய்வாங்க
ஓக்கே ஓகே
அ தலக்கறி போட்டி ஈரலு காலு எல்லாமே செய்வாங்க ஒவ்வொரு டிஷ்ஷும் ஒவ்வொரு மாறி இருக்கும் அதுக்கபுறம் உப்பு கறி எல்லாமே செய்வாங்க அது சாப்பிடுறதுக்கே ஒவ்வொன்னு ஒரு ஒரு டேஸ்ட்ல இருக்கும் நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கும் அப்படி பாத்தீங்கன்னா அ காலையில ஒரு நாலு மணில இருந்தே செய்ய ஆரம்பிச்சிருவாங்க நாலு மணில இருந்து ஆரம்பிச்சி சாயந்திரோ ஒரு ஆறு மணி வரையு இருக்கோ அது எல்லாமே அப்படி பாத் த்தீங்கன்னா இந்த மாறி செய்யும்போது ஆ இதுல என்னனன்னா இட்லி கிடைக்கு இட்லி களி சாதம் சாம்பா சாம்பாருன்ர பாருங்க ரசோ மோர் இதெல்லா குடுப்பாங்க அது டைம்முக்கு தவுந்த மாறி குடுப்பாங்க காலையில ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் எயிட் ஓ கிளாக் போனீங் இல்லல்ல காலையில ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் போனீங்கன்னா இட்லி கிடைக்கு அதே ஒரு லெவன் ஓ கிளாக் அப்படின்னு வந்தீங்கன்னா களி சாதம் அந்த மாறி கெடைக்கும் மத்தியோ அந்த மாரியெல்லா ஃபுல்லா பாத்தீங்கன்னா ரைஸ் மட்டுந்தா கடைக்கு மீதி எதுவு கடைக்காது அதோட ஒண்ணு நிருத்தே மாட்டாங்க அது சமைச்சிட்டேருப்பாங்க வெட்டிட்டேருப்பாங்க சமைச்சிட்டேருப்பாங்க
ம்
மோஸ்ட்லி அந்த ப்ளட்டு அது சமைக்கும்போது தா நல்லாருக்கு அது ஒரு டிஃப்ரெண்டா சமைப்பாங்க
எப்டி உங்களுக்கு சமைக்க தெரியுமா
நமக்கு அவ்ளோவா தெரியாதுங்க நம்ம வீட்லதா சமைப்பாங்க
ஓகே ஓகே இல்ல இவ்ளோ இன்ட்ரெஸ்ட்டிங்கா சொல்றீங்ளே அதா சமைக்க தெரியுமோ
இல்லங்க அந்த அளவுக்குல்லா சமைக்க மாட்டோ ஏதோ கொஞ்சமா
அப்ப கொஞ்சோ சொல்றவங்கதா நறைய சமைப்பாங்க
அவ்ளோல்லா விட மாட்டாங்க மோஸ்ட்லி இந்தளவுக்கு இருக்கறதே பெரிய விஷ்யோ
ஓகே ஓகே
ம்
எனக்கு அந்த ஹில் ஸ்டேஷன் அந்த மேரிலா ரொம்ப புடிக்கு போணுன்னு ஆச இருக் கு பட்
கண்டிப்பா ம் ம் ம் புரியிது புரியிது முக்கியமா நீங்க இந்த வாட்டர் ஃபால்ஸ் அந்த மாரில்லா இருக்குங்ள அந்த மாரி எடோல்லா ட்ரை பண்ணுங்க நல்லாருக்கு அந்த எடத்துலே சாப்பாடு எல்லா அதெல்லா சமைப்பாங்க
குற்றாலம் கிட்ட நறைய வாட்டி போயிருக்கே
குற்றாலமும் ரொம்ப தூரோ நம்ம ஊர்லருந்து நம்ப எங்க நம்ம ஊரு முன்னாடியே இருக்கணு அது குற்றாலோ எவ்ளோ தூரோ